வுத்தீங்கன்னா நா ஒரு முழு சைவ விருந்து செய்யணுன்னு ஆசைப்ப பட்றே என்னோட என்னோட வீட் டு அக்கம் பக்கத்து வீடெயெல்லா கூப்பிட்டு அதுல வந்து ஒரு நல்ல ஒரு விருந்து சமையல் னா என்னல்லா இருக்கலான்னு நீங்க ஒரு முறையான ஒரு எனக்கு ஒரு அறிவுரைகள் எல்லா சொல்றீங்களா மொதல்ல ஒரு மதிய உணவு விருந்து ஏற்பாடு பண்ண போறோ அப்பிடிங்கும்போது நம்ம எந் த வகையான உணவுகள் எல்லா செய்யலா உதாரணமா ஒரு சைவ சாப்பாடுல ஒரு சாதம்ங்கும் போது எத்தன என்னென்ன கொழம்புகள் லா வைக்கலான்னு எனக்கு ஒண்னொன்னா சொல்றீங்களா
ம் பண்ணலாமா இப்ப பாத்தீங்கன்னா அஹ் சைவ அப்படின்னாலே நம்ம சாம்பார் தா முதன்மை குடுக்
உ
க்கிறது சாம்பார் வைக்கலாமா சாம்பார் ஆஹ் வத்தகொழம்பு உம் சாம்பார் வத்த கொழம்பு ரச உம் மோருமா பாயச செய்யலா அப்புற ரெண்டு கூட்டு ஒரு வருவலோட அஹ் ச சமையல் வந்து பரிமாறுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல திருப்தி கிடைக்குமா
ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்கீங்க இதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு இப்ப சாதாரணமா சாம்பார் நம்ம வீட்டுல வப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சா போதுமா இல்ல சாம்பார் நீங்க எப்டி வைப்பீங்க எனக்கு சொல்றீங்களா
ஆ எப்படினா ஆஹ் பருப்பு வந்து குழையாம இருக்கணு சாதத்து சாம்பார் அப்படின்னா பருப்பு குழையாம இருக்கணு ஆஹ் அதுக்காக நா என்ன பண்ணுவ அப்படின்னா தோரம் பருப்பு அஹ முக்கால் பாகம் எடுத்துக்கிட்டு கால் பாக மட்டு பயத்தம் பருப்பு எடுத்துக் குவ எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேர ஒரு பத்து நிமிஷ மட்டு ஊற வைப்பே பருப்ப ஊற வச்சதுக்குப்புற அதுல வந்து ஒரு கொஞ்ச சின்ன வெங்காய தக்காளி பச்ச மிளகா மஞ்சள் தூள் பெருங்காய இதெல்லா போட் டு ஒரு ஒண்ணு ரெண்டு விசில் விட்டாலே பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு விசில் விட்டாலே போதும் ஊற வச்சதனால ஆஹ் பருப்பு வந்து குழையாம கெடைக்கணு அப்படின்னா ஒரு விசில் விடணு கொழஞ்சா பரவால்ல இட்லி சாம்பார் அப்படின்னா ரெண்டு மூணு விசில் கூட வச்சுக்கலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த விசில விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புற காய்கறிகள் இப்ப முருங்கைக்கா கத்திரிக்கா இந்த மாதிரி காய்கறிகள்ளா வெட்டி வச்சுக்கிட்டு நா தனியா வேக வச்சுக்கணு காய்கறிகள காய்கறிகள வேக வச்சு மொளகாத்தூளு ஆ சாம்பார் பொடி போடறவங்க பயன்படுத்திக்கலா சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு கொஞ்சமா புளிக்கரைசல் ஊத்தி அந்த காய்கறிகள என்னா பாத்தீங்கன்னா அந்த பருப்போட சேத்து ஊத்தணு பருப்போட ஊத்திட்டு அதுக் ஒரு தாளிப்பு கொடுக்கணு தாளிப்பு குடுக்கணு அப்படின்னா கடுகு கருவேப்பில பச்சமொளகா போட்டு தாளிப்பு குடுத்தம்னா உ சாம்பார் வ நல்ல மனமா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா எறக்க போகும்போது அஹ மல்லி மல்லி தலை போட்டீங்கன்னா அது நல்ல வாசமாவே இருக்கு
ஓ சாம்பார் நல்லா இரு நன்றி தோழி சாம்பார் சொல்லி பீங்க அடுத்ததா பாத்தீங்னா சாம்பாரோட இன்னொன்னுனா வத்தல் குழம்பு ரசம் வெக்கலானு சொன்னீங்க இல்லையா இந்த ரஸ் சோங்க போது இந்த சாம்பார் வெக்கிறதுனால சாம்பார்லவுள பருப்பு எடுத்தே பருப்பு ரசோ வச்சிடலாந்தானே
ஆமா தோழி நீங்க அந்த மாரி பண்ணிக்லா
ஓகே தோழி அத் இப்ப கூட்டு ஆ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கொழம்பு வகைகள் முடிஞ்சிச்சு அடுத்ததா பாத்தீங்னா ஏதேனூ ஒரு இனிப்பு வச்சா நல்லாருக்கூல மதிய உணவுங்கும்போது எந்த மாத்ரியான இனிப்பு வெப்பீங்க நீங்க
ஆ நா பாத்தீங்னா மா மாங்கால வந்தீங்கன்னா மாங்கா தொக்கு பண்ணுவோமா அது வந்து ஏ பசங்களுக்கு ரொம்ப விருப்பமா சாப்டுவாங்க மாங்கா தொக்குன் பாத்தீங்னா அந்த தோலல்லா சீவுனதுக்கப்றோ அந்த மாங்காய நைஸா கட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சதுக்கப் ப்றோ ஆ ம வெல்லத்த போட்டு அதுல வந்து அந்த வெல்லோ கரையிற வரைக்கூ நல்லா வச்சிருந்து கொஞ்சமா ஏலக்கா தூள் போட்டு ஸ்வீட்டு கொஞ்சோ ஆன் அ கொஞ்சோ இது பண்ணி காட்டணூ அதிகரிச்சு காட்டணூ அப்டின்னா பட் உப்பு சேக்கணூ அப்டிதா எல்லா இனிப்புலயூ அப்டிதானே ஆ இனிப்பு உப்பு கொஞ்சோ சேத்து அத நல்லா கிண்டிட்டு நல்லா குழைவா ஆயிடூ மாங்கா வந்து நல்லா குழைவா ஆயிடூ அது ஒரு மாரி கிரேவி மாரி நல்லா சூப்பரா இருக்குமா சாப்பிட்றதுக்கு
ஓ சரிங்க நிச்சயமா ஒரு புதுவிதமான ஒரு ஒரு புது விதமான ஒரு இனிப்பு வகை சொல்லிட்டீங்க இனிப்பு செஞ்சாச்சு கொழம்பு ஏற்பாடு பண்ணியாச்சு சாதம் வச்சாச்சு அடுத்தது பாத்தீங்க இப்ப அதிக பேருக்கு சாதோ வடிக்கிறவங்க போது பல நேரங்கலா சாதோ கொழஞ்சிடூல்லையா அது எந்த பக் குவத்துல வடிச்சா சாதோ கொழேயாம இருக்கூ இல்ல சாதோ வடிச்சோனே ஆறல்ல விடணுமா என்ன பண்ணணூ
ஆமாமா நீங்க சாதோ வந்து முழுமையா வேகாம முக்கால் பாகத்திலேயே வடிச்சிட்டோனா வடி தட்டுன்னு ஒன்னுருக்குல்ல வடி வடி கூட அதுல வடிச்சுட்டோம்னா ரொம்பக் கெழையாம ஆ சாதோ வந்து ந ல்லா தெளிவான பக்குவத்துலருக் குமா
ஆ செரிங்க தோழி வடிச்சிர்றே அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வந்து தொட்டுக்க எந்த மாத்ரி நா செய்யலா அனைத்துமே காரமா இருக்கலாமா இல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு முட்டை கோஸ் பொரியல் இல்ல வேற எதேனும் அவியல் இந்த மாத்ரி வக வகையா வெக்கலாமா
வச்சிதாமா ஆகணூ நம்ம ஆ சைவ பரிமாறல் அப்டின்னா ஒரு உருளைக்கிழங்கு இல்லாம அது முழுமையகாது ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்டி பண்ணுவீங்க அப்டின்னா உருளக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுல உள்ள தோல் எல்லா நீக்கிட்டு அத வந்து துலுக்கங்கா பாத்தீங்னா முழுமையா வேக வெக்கக் கூடாது கொழையறளவுக்கு வேக வேக்காம ஒரு முக்கால் பாகோ அரபாகோ வேக வச்சு உருளக்கெழங்கு எடுத்து விட்டு அப்ப பாத்தீங்னா மிக்ஸ பாத்தீங்னா பெருஞ்சிர்கோ சீரகோ ஆ வெங்காயோ தக்காளி பட்ட கிராம்பு இதல்லா போட்டு மிக்சில அடிச்சு எடுத்துக்கணு மிக்சில அடிச்சு எடுத்ததுக்கு அப்றோ எண்ணெ சட்டியில எண்ணெ விட்டு பெரிஞ்சீரகோ போட்டு மிக் மிக்சில அடிக்காத வெங்காயத்த கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கணு பெரிய வெங்காயோ கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல போட்டு கிண்டுனதுக்கு அப்றோ நம்ம அரச்சி வச்சிருந்த விழுதையூ த்ல போட்டு கிண்டிட்டு அதுக்கப்றோ மொளகாத்தூள் ஆ வேக வச்ச பட்டாணி இதெல்லா போட்டு நல்லா வதக்கணூ எண்ணெயிலயே எல்லா வதக்னதுக்கப்றோ ஆ கடைசியா உருளக்கெழங்க போட்டு கிண்டி எறக்கி வச்சீங்னா அந்த உருளக்கெழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்ல வாசமா இருக்குமா
ம் நல்லா ஒரு அருமையான வகைகள் சொல்லிருக்கீங்க உர்ளக்கெழங்கு எப்டி வறுக்கணுங்கிறதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பரிமாறுதலுக்கு வந்துட்டு எப்டி செய்யலா நம்ம ஒரு வாழையிலை வச்சு அந்த மாத் த்ரி ப ரிமாறினாதானே நல்லாருக்கூ அல்ல ஊறுகாய் வகை வேணூ வெக்கனா
கண்டிப்பாமா ஊறுகா இல்லாம அசைவ விருந்தே இல்ல மா ஊறுகா பாத்தீங்கன்னா லெமன் ஊறுகா வெக்கலா லெமன் ஊறுகா ஈ எப்டி செய்யணூ சொல்றீங்ளா
ஆ நிச்சயமா சொல் நா என்னோட வழக்கமா நா எந்த மாத்ரி செய் வன்னா எலுமிச்சை ப ஆ சொல்லுங்கம்மா தோழி குரல் கேட்கிறதா
எலுமிச்சை ஊறுகாய் வந்து எப்படி செய்யணூ அப்டின்னா அ நா உடனடி ஆ உடனடியா செய்யணூ எலிமிச்சை ஊறுகாய் பரிமாறலுக்கு அப்டின்னா ஆ சின்னத்துண்டு நல்லா எலுமிச்சங்காய எலுமிச்சை பழத்த வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அத வேக வெச்சணு உடனே செய்யறதுக்கு ஆனா எ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவ வெச்சு பயன்படுத்தணு அப்படினா நம்ம தண்ணில வேக வைக்காம ஊற வெச்சிருணு எலுமிச்ச பழத்த வந்து சிறுசு சிறு இஞ்சி துண்டுகள் போட்டு கொஞ்சோ பச்ச மிளகா போட்டு கண்ணாடி பாத்திரத்துலயோ பீங்கான் பாத்திரத்திலயோ எலுமிச்சம்பழத்த வந்து ஊற வெக்கணு ஊற ஊற வெச்சதுக்குப்பறோ அ ம் கடுகு வெந்தயோ இதெல்லா வறுத்து மொளகா இதெல்லா பெருங்காயோ இதெல்லா வறுத்து எடுத்து மிக்சில பவுடர் பண்ணி தனியா வெச்சுக்கணுமா தனியா வெச்சதுக்கு அப்புறோ எண்ணெ சட்டியில கடுகு போட்டு பட்ட மிளகா போட்டு நல்லெண்ண ஊத்தி இந்த எலுமிச்சம்பழோ அரிஞ்சு வெச்சிருக்கோல்ல இல்லையா ஊற வெச்சிருக்கிறத தூக்கி அதுல ஊத்தி கிண்டிட்டே இருக்கணு கிண்டினதுக்குப்புறோ மோளகாத்தூள் போட்டுக்கணு தேவயான அளவு மோளகாத்தூள் போட்டுக்கணு நா தனி மிளகாயத்தூள்தா யூஸ் பண்ணுவ ஊருகாயனு பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இடிச்சு வெச்சிருக்கோல்லயா கடுகு வெந்தயோ பெருங்காயோ பொடி அந்த பொடிய வந்து தூவி இறக்கிறப்ப நல்ல மனமா இருக்குமா
ஒரு நல்ல ஊ றுகாய்கான அளவு சொல்லிட்டீங்க அடுத்ததா பாத்தீங்க சரிங்கம்மா அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சார மோர் இருக்குல்ல மோர வந்துட்டு நா வழக்கமா தாளிச்சுதா நெறய பேர் வர்ராறங்க அப்படினா செய்வ அது எப்படி செய்யறதுங்கிறத சொல்லுவ ஒரு வானலிய ல ஒரு சின்ன ஒரு தாலிப்பு கிண்ணத்தில வந்து நம் எண்ணெய் ஊற்றி அதுல தேவயான அளவு கடுவு போட்டு கடுவு வெடிச்சதுக்கு அப்புறோ பெருங்காய பவுடர் இருக்குமில்லயா அது சிறிதளவு கலந்து கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த எண்ணெய்ல கொஞ்சு அதாவது ரொம்ப வதங்காம மெல்லுதா வழங்கி ஒரு மனம் வந்ததுக்கு அப்புறமா அத நம்ம வச்சிருக்க கெட்டி தயிரை ஊற்றி தாளிச்சிட்டு அதுக்கப்புறோ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிப்ப அதுதா ஒரு நல்ல சுவை மனமா இருக்குங்கிறதுக்காக இது சரிதானா
ஆஹ் சரிதாமா நா தாளிக்கும்போது தயிர் தாளிக்கும்போது நா அப்படிதா பண்றது
உம் நன்றி தோழி ஒரு முழு விருந்துக்கான எல்லா விஷ்ய யங்களையு சொல்லிட்டீங்க இப்ப பாயசோனு சொன்னீங்க நா பாயசத்துல வந்து எப்பொழுது நா வந்து ஒரு சேமியா பாயசோ வழக்கமா எப்படி செய்வனு சொல்ற அது சரியா இல்லை ஏதேனு மாறுதல் இருக்கானு சொல்லுங்க ஒரு ஒரு பாத்திரத்துல தேவையான அதாவது அடிபிடிக்காத பாத்திரம் இருக்குமில்லயா ஒரு கனமான பாத்திரத்துல நெய் விட்டு அந்த நெய்யிலயே வந்துட்டு ஃபஸ்டு முந்திரி திராட்சய பொன்னிறமா வறுத்தி எடுத்து வெச்சுடுவ அடுத்ததுக்கு அப்புறோ சேமியாவ வந்து சின்ன சின்னதா உடைச்சிட்டு அதே நெய்ல சேமியாவ வறுத்துப்ப வறுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதில வந்து சர்க்கரைய போட்டு கொதிக்க வெப்ப கொதிச்சதுக்கப்புறமா ஏனா ஃபர்ஸ்ட்டே பால் ஊத்திட்டா ரொம்ப பொங்கிகிட்டே இருக் கு அப்படிங்கிறதுனால இந்த சர்க்கரை கரைஞ்சி சூடு வந்ததுக்கு அப்புறமா பால் ஊற்றி கிண்டி அது ரொம்ப சேமியா குலையாம ஒரு குச்சி பதத்திலயே இருக்கும்போதே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு கிண்டுவ மேலும் மனம் தேவைப்பட்டதுனா இறக்கி வெச்சதுக்கு அப்புறோ கொஞ்சோ நெய் கலந்துப்ப அது சரிதானா
சரிதாமா நான் கூட உங்கள மாதிரிதா செய்வ பால் பாயிசோ வந்து உங்களள மாதிரிதா செய்வந் தோழி உங்க கூட பேசி னதுல நல்ல நெறய விஷ்யங்கள் நல்ல விஷ்யங்கள் தெரிஞ்சுக்கிட்டந் தோழி அ சமையல் குறிப்பெல்லா நெறயா சொன்னீங்க நெறயா தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப நன்றி தோழி மீண்டும் பேசலாம்
நன்றி நன்றி